ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் கொஞ்ச சவுண்டா பேசுங்க காது கேக்க மாட்டேங்குது
கண்டிப்பா எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கே சாப்டாச்சா
ஆ சாப்ட்டே
ம் ஆ சாப்ட்டாச்சு தோழி
ஓகே
அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இப்ப
நா சும்மாதாங்க இருக்கே
ஆட எல்லாரு இதேதா இந்த டைம் ஆச்சுன்னா சும்மாதா
பின்ன எங்க சமச்சுக்கிட்டாங்க இருக்க முடியு உங்ககிட்ட பேசிட்டு சொல்லுங்க
சரிதா இல்லங்க இப்ப எப்டின்னா வீட்ல இருக்குறங்கன்னா எல்லா வேலைக் கெளம்பிடுவாங்களா இப்ப கொழந்தைன்னா ஆனா ஸ்கூல் போயிருவாங்க அதனால இப்போ வந்து டைம் ஆச்சு அப்டின்னா எல்லா எல்லா வீட்டுல எல்லா வேலையு முடிச்சுக்கிட்டு இப்போ கொஞ்ச ஃப்ரீயா இருக்குல்ல
ஆமாங்க
ஆ அதுதா சொன்னே இந்த டைம்னா எல்லா சும்மாதா இருப்போ வேலையே இல்லாம வெட்டி தண்டா அப்டிங்குற மாரி
எல்லாத்து வீட்லயு அதேதாங்க ஒரு சிலர்லா வேலைக்கு போயிருவாங்க ஒரு சிலர் தா வீட்டுல இருப்பாங்க
ம் அதெல்லா வந்து குடும்ப சூழ்நிலைங்க என்ன பண்றது ஒவ்வொருத்தவைங்களுக்கு ஒவ்வொரு மாதிரில்ல
ஆமா
ஆ நீங்க எப்டிங்க சின்ன வயசுலலா எப் என்ன பண்ணீங்க
சின்ன வயசுல நாங்க ஸ்கூலுக்கு போவோ படிப்போ வெளையாடுவோ அவ்ளதாங்க அப்புறோ வீட்டுக்கு வந்துருவோ
இல்ல என்னங்க இது எல்லாரு சின்ன வயசுல ஸ்கூல் போவாங்க படிப்பாங்க
தெரிய இல்லைங்க எங்க இது உங்களுக்கே அநியாயமா இல்லையா
இல்ல இப்ப சின்ன வயசானா நாங்க அந்த மாரி சேட்ட எல்லா பண்ணுவோ இந்த மாரி நாங்க வெளையாடுவோ அந்த மாரி ஏதாது கேட்
நா சேட்ட எல்லா பண்ண மாட்டேங்க எங்க அம்மா பக்கத்துலயே குச்சி வெச்சிருப்பாங்க அதையு மீறி ஏதாவு பண்ணனா அடிச்சிருவாங்க இல்ல எங்க அப்பா இருக்கும் போது சேட்ட பண்ணேனா பேச்சுக்கே எடொ இல்லைங்க ஒரே ஒரு பார்வதாங்க
ஆ
அழுதுருவேங்க
ஓ அப்பானா ரொம்ப பயங்களா உங்களுக்
ஆமாங்க ஒரு பார்வ தாங்க அழுதுருவோ நாங் கல்லா அப்டியே கப்ச்சுப்புனு ஆயிருவோ இந்த பொங்கலு க்குல்லா நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போவோங்க அந்த வருஷ வருஷ எல்லா எங்க ஃபேமிலியா சேந்து எல்லா பொங்கல் வைப்போங்க அங்க போயிட்டு அ சித் தப்பா பையங்க சித்தப்பா பொண்ணு அக்கா தம்பி இதெல்லா வந்துருப்பாங்க பெரியப்பா பொண்ணு அந்த மாரில்லா வந்திருப்பாங்களாங்க நாங்க நல்லா ஜாலியா வெளயாண்டுட்ருப்போ எதாவ்து கத பேசிட்ருப்போ இந்த மார்லா இருக்கும்போது உன்னு வா போலா அப்டின் கூப் ட்ருவாங்க சேரி எங்களுக்கு வர விருப்போ இருக்காது நாங்க என்ன பண்ணுவோ போய் தூங்குற மாரி நடிப்போ
ஆ
அப்பயாது எங்கள விட்டுட்டு போவாங்களான் பாக்கலான்ட்டு தூங்ற மாரி போய் நடிச்சாலு வானு எழுப்பி கூட்டி போவாங்க எதாவ்து பண்ணிட்டோன்னு சொன்னா அவ்ளதா எங்க அ ப்பால்லா பேச்சுக்கே எடோல்லங்க நேரா வீச்சுங்ற மாரி ஒரே ஒரு பார்வ தாங்க அவ்ளதா அப்டியே கண்ணீர் விட்டுருவோ
எனக்கே அந்த குச்சியே தேவயில்ல சொல்ல போனா ஒங்கள அடிக்கிறதுக்கு குச்சி எல்லா தேவயில்ல உங்கப்பா பார்வ ஒண்ணு போது
போதுங்க உங்க சின்ன வய்சு இதல்லா எப்டிங்க இருன்ச்சு
நாங்க சின்ன வய்சுல நாங்கல்லா வந்து கிராமப்புறோங்க நாங்க இருக்கறது அங்க வந்து எப்டின்னா நெல்லு அதெல்லா வந்து கொஞ்சொ நறையா அறுவட பண்ணுவாங்க அப்பல்லா வந்து நெல்லு ரோட்லல்லா காய போட்டு வருவாங்க நாங்கல்லா நடுவுல போய்ட்டு
நீங்க தஞ்சாவூரா
இல்ல இல்ல இல்ல நாங்க வெளியூருங்க
ஓ நீங்க நெல்லுனோனே எனக்கு டக்குன்னு அதாங்க ஸ்ட்ரைக் ஆச்சு அதாங்க கேட்டே
ஏங்க தஞ்சாவூர்ல மட்டுந்தா நெல்ல நெலவிப்பாங்களா வேற
இல்லைங்க ஸ்கூல்ல படிச்சது நெல் அதிகோ அங்கதாங்க அதனால தாங்க
ஓ சேர் சேரிங்க ரொம்ப படிப்பாளினு நா என
அதெல்லா நாங்களா லாஸ்ட்டு பென்ச்சு தாங்க
ஓ நாங்ளு அதேதா கடைசி தா நாங்க முன்னாடி ஒக்காற பழக்கலா எங்களுக்கு கெடயாது முன்னாடி ஒ க்கார் சொனாலு நாங்க ஒக்கார மாட்டோ அது வேற விஷியோ ஆ அப்ப என்ன பண்ணுவோன்னா நாங்க சின்ன பிள்ள நாங்களா ஒரு கேங்கு எங்க எங்களோட வய்சுல இருக்கிறவய்ங்க எல்லாரு சேந்துகிட்டு போய்ட்டு ஒண்ணு தெரியாத மாரி உள்ள போய்ட்டு அந்த ரோட்ல தா போட்ரு ப்பாங்க நெல்லு அவிங்க எல்லா நேரோ பக்கத்திலே இருக்க மாட்டாங்க நாங்க வேணுக்கு னே அந்த நெல்லுக்குள்ளயே ஓட்ற
அப்பனா நெல் அவிங்க அழகா இப்டி பறக்க விட்ருப்பாங்க நாங்கல்லா களச்சுட்ருவோல அவிங்கட்ட ரெண்டு திட்டு வாங்கிட்டு அங்கருந்து அங்க இன்னொரு பக்கோ ஓடி அப்றோ என்ன பண்ணுவோனா கூட்டான் சாப்பாடு ஆக்குறோ கூட்டாஞ்சோறு ஆக்குறோ அப்டின்னு ஒவ்வொரு வீ ட்லருந்து ஒவ்வொன்னு வ எட்த்துட்டு வர சொல்லி ஆ ஆ வீடு வந்து யாராவ்து எந்த ஃப்ரெண்ட்ஸ்ஸு குள்ள இன் மாரி நண்பர்கள் கூட அவிங்க யாராவ்து வீட்ல தா நாங்க சமைப்போ ஆனா ஒவ்வொரு வீ ட்ல ஒவ்வொருத்தைங்க வீட்லருந்து ஒவ்வொரு பொருளு
ஆமா அது எனக்கு அனுபவோ இருக்கு
எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோனா சாப்பாடு தக்காளி சாப்பாடு செய்றது இந்த கடைல நூடுல்ஸ்னு ஒண்ணு விக்கிங்ல அத வாங்கிட்டு வந்து செஞ்சு அதுவு அடிச்சுபோ பாருங்க அடிதடி புடிச்சிட்டு எனக்கு கொஞ்சோ ஒனக்கு கொஞ்சோ நீ மட்டு அதிகமா சாப்பற எனக்கு கொஞ்சமா போட்ருக்கே அப்டியு பிரச்சன பண்ணிட்டு கடசில அப்புறொ என்ன பண்ணுவோ ஆனா இந்த கி கிலா சமைக்கிறாங்கல்லங்க அப்பல்லா நம்ம தனியா செஞ்சம்னா அப்பல்லா நம்ம சின்ன பிள்ளையா இருப்போல்ல அந்த டைம்ல நம்ம வீட்டு ப்ளஸ் சமைக்குணு நம்ம தனியா செஞ்சோம்னா அந்த அந்த
டேஸ்ட் வராது ஆனா சுவை வராது ஆனா எல்லாரு சேந்து சமைக்கும் போது அது ஒரு நல்ல சுவையா இருக்கூ
ஆ அது அதுதா எனக்கூந் தெரியில நம்மோ அங்க என்ன போடுறோமோ அதேதா நம்ம வீட்லயு
ஆ
ஆனா எப்டிதா அங்க மட்டு அவ்வளவு டேஸ்ட்டா வருதுன்னே தெரியில
அதுலயு ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமைக்கிறதுலயு எதாவ்து ஒண்ணு மறந்துட்டு எடையில போடுவாங்க
ஆமாங்க அதுலயே இருக்கு
அதாவ்து ஒரு இது மாரி நடந்திருக்கூ நறையா சொதப்பல் கொளறுபடி இந்த மாரல்லா வரு ஆனா அப்பயே அப்பயே நல்லாருக்காது நல்லாருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே தா சமைப்போ இருந்தாலு அப்டி சாப்ட்டா ஐயோ சாப் ரா அப்டி அமிர்தொ மார்ருக்கூ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாருக்கூ
இது நாங்க என்ன பண்ணுவோனா பசங்க தா வந்து சமைக்கறது பொண்ணுங்க வந்து அந்த வெங்காயொ தக்காளி எல்லா கட் பண்ற வேல பொண்ணுங்களுக்கு அப்பறொ நா ங என்னமோ நம்மதா வந்து டானு பெரியாளு அப்டிங்கற மாரி இதுக்கப்பறொ இத போடுங்க ஆ அதுதாங்க இதுக்கப்பறொ இத போடுங்க அதுக்கப்புறொ அத போடுங்க சொல்ல போன நமக்கே ஒண்ணு தெரியாது ஆனா சீன் போட்டுக்கிறது எப்பா எல்லாதுக்கு முன்னாடி ஆப்டி தெரிஞ்ச மாரி அப்டியே சீன போட்டுக்கிட்
ஆனா அவிங்களு சேரின் சொல்லி எல்லா சமைச்சிருக்காங்க கூட சேரின்னு சொல்லி எல்லா கேட்ருக்காங்களா பாருங்க அதா பெரிய விஷயொ
ஆ ஏங்க அதெல்லா வந்து நமக்கு வாய்த்த அடிமைகள் ஒண்ணு இல்ல
கூடாதுங்க தப்புங்க
ஆம் அப்புறொ என்ன பண்ணுவோனா இந்த பசங்க ஒரு சில பசங்க சமைக்கிற பசங்களை தவற சும்மா இருப்பானங்களே அவனுங்கள என்னா பண்ணுவுங்கன்னா கா எங் எங்க ஊர் வந்து ஆறு பக்கத்துல அங்க எப்பவுமே தண்ணி இருக் க்கூ அந்த இதோ வட்டா மாரி எறக்கி இருப்பாங்க அந்த இடத்துல எப்பவுமே மீன் இருக்கூங்க வட்டான்னா ஆத்துல சுத்தமா தண்ணியே இல்லாத டைம்ல ஆ நம்ம மண்ண பறிச்சோம்னா அந்த தண்ணி ஊருதுல
ஊத்துமாதிரிங்ளா
ஊத்து தண்ணி ஆ ஊத்து தண்ணின்னு சொல்வோல அந்த மாரி நாங்க மண்ண பறிச்சு உள்ள வந்து வட்டா எறக்கிருப்போ அப்ப அதுக்குள்ள வந்து எப் எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கூ அப்ப வந்து இந்த த ஆத்துல சுத்தமா தண்ணியே இல்ல அப்டின்னா அந்த மீன் எல்லா வந்து எங்க தண்ணி இருக்கோ அங்க போகுங்கல்ல அந்த மாரி அந்த வட்டாக்குள்ள எறங்கிரு மீனெல்லா எங்களுக்கு வேணுங்க டைம்ல நாங்க போய்ட்டு மீன ப புடிச்சுட்டு வந்துட்டு அலசர எல்லாமே ஆத்துலயே அலசிருவானுங்க பய பசங்க தா எல்லாமே பண்ணுவாங்க
ஓ இதுவு சமச்சிருக்கீங்க நான்வெஜு சமச்சிருக்கீங்களா
ஆ சமைச்சிருக்கோ அப்பல்லா ஏங்க அதுக்கெல்ல எத்தன அடிங்க வீட்ல யார கேட்டுடி நீ எடுத்துட்டு போன வீட்ல அது அந்த எண்ணெ பொறிக்கிறதுக்குல்லா எண்ணெ அதிகமா தேவைப்படு கையிலல்லா காசு இருக்காது
ஆமாங்க
அப்பல்லா வீட்ல குடுக்க மாட்டாங்கல்ல நம்ம ரெண்டு ரூவா வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு அதனால என்ன பண்ணுவோனா வீட்ல தெரியாம தெரியாம வீட்ல இருந்து எண்ணெய கொஞ்சோ எடுத்துட்டு போய்ரது இப்ப ஒரு கால் லிட்டரு எண்ணெ வேணுன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அவிங்க அவிங்க வீட்ல போயிட்டு கொஞ்ச கொஞ்சமா எண்ணெ ஒவ்வொரு டம்ளருன்னு ரெண்டு டம் அந்த பெரிய டம்ளரு அந்த மாரி கணக்கு போட்டு அப்டியே அதுவு ஒழிய வச்சி பின்னாடி மறைச்சுக்கிட்டு யாராவது பாத்தா சொல்லிருவாங்களே
ஆமா போட்டுகுடுத்துருவாங்க
ஆ அதுலயே அம்மாட்டயோ அப்பாட்டயோ சொல்லிட்டாங்கன்னா அவிங்கள்கிட்ட மிதி வாங்கனு அதயு தப்பிச் சி நம்ம வெளிய வந்தா வீட்ல கண்டுபிடிச்சிருவாங்க என்ன எண்ணெ குறைஞ்சிருக்குது அப்டின்னு
அதுவு ஒரு சிலதெல்லா பண்ணிட்டு நம்ம அப்பா இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு அந்த எடுத்துட்டு போனதெல்லா கழுவி வச்சாலுமே பாத்திரோல்லா வெளக்கி இந்த மாரி வெச்சாலுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்டின்னு நம்ம அசால்ட்டா இருப்போ ஒரு சின்
ம்
ன மேட்டர வச்சி என்ன இது பண்ணியா அப்டின்னு கண்டுபிடிச்சிருவாங்க எப்டிர்றா கண்டுபிடிச் சாங்க அப்டின்ட்டு இருக்கு அடச்சி கொண்ட மேல இருந்த மண்டைய சி மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டோங்கிற மாரி தாங்க இருக்கு
ஆ இத்தனையு பண்ணி அவிங்க கண்டு பிடிச்ச ஒன்னே நம்ம அப்டியே ஒரு மாரி பக்குன்னு இருக்கு பாருங்க அப்டியே ஹார்ட் அட்டாக் அப்டியே நெஞ் சு வலி வந்துரு
ஹ இந்த வயித்துக்கு நெஞ்சுக்கு ஒரு உருள் உருளும் பாருங்க அடிவயர்ல்லா கலக்கு பாருங்க ஐயோ ஏ கேக் குறீங்க
ம் அதேதாங்க இங்கயு நீங்க என்ன அது மாரி பண்ணிருக்கீங்களா
நாங்க வெஜ் தாங்க சமச்சிருப்போ நான்வெஜ் சமைச்சது இல்ல அதுலயு நாங்க எடுத்து அரிசி நா எடுத்துட்டு போயிருக்கே ஆ ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு பேருதா சேந்து சமைப்போ இந்த மாரி நான்வெஜ் சமைச்சது இல்ல நெறைய பேருல ஒக்காந்து பொண்ணுங்கதா சமைப்போ அத நா சமைக்கிற வேலைலா இல்ல நா எடுத்துட்டு போறதோட சரி பாப்பே எனக்கு சமைக்கவு தெரியாது இப்பதா சமைச்சி பழகி ப இப்பதா பழகிருக்கே ச இடையில அப்டி இப்படின்னு எதாவது அந்த பருப் பு சாதம்னு சொல்லிட்டு செய்வாங்க அது அப்படியே நல்லா குலைவா அப்டி செய்வாங்க நல்லா இருக்கு ஆ அது ஒரே ஒரு டைம் தாங்க எனக்கு அந்த அனுபவோ இருக்கு இந்த சின்ன வயசு ல இந்த சும்மா இந்த இந்த தேங்கா தொட்டில்லா இருக்கு இல்லங்க அதுக்கு நாங்க தொட்டா தொட்டாங்குச்சின்னு சொல்லுவோ
ம் ம்
அதுல வேணா சும்மா மண்ணு இது பண்ணிகிட்டு இந்த இது இருக்குது இல்லைங்க மண்ணு எல இந்த மாரிலா வச்
ஆ வே அந்த இந்த தழ அது என்ன சொல் என்ன தழ இந்த முள் உள்ளுக்குச்சி முள்ளுக்குச்சி தலையல்லாம் போடுவோமே
ஆமாங்க அந்த மாரிலா அனுபவம் இருக்குதுங்க
ஆ
ம்
சொல்ல போனா உங் வீட்ல ஆள் இல்லைன்னா வேலைய கட்டிக்கரது
ஆமாங்க சரிங்க நாம அடத்த அழைப்பில் சந்த் பார்ப்போ
கண்டிப்பா வணக்கம் தேங்க் ஒவ் நன்றி தோழி
நன்றி